ஆ சொல்லுங்க வணக்க வணக்கம் சொல்லுங்க தோழி
அ நல்லாருக்கீங்களா தோழி
நல்லாருக்கோ தோழி நல்லாருக்கீங்களா ஆ எல்லாரு நல்லாருகாங்க தோழி அங்க எல்லாரு எப்டி தோழி இருக்குறீங்க
எல்லாரு நல்லாருக்கோ அ இப்ப வந்து இப்ப அ கொழந்தைகளுக்கு வந்து பள்ளி திறக்கும் நேரம் வந்து விட்டது அ உங்கள் கொழந்தைக்கு வந்து தேவையான புத்தகங்கள் ஆ பைகள் ஆ சாப்பாட்டு பைகள் எல்லா வாங்கியாச்சா
ம் ஆமா தோழி இப்ப பாத்தீங்கன்னா எங்க ஊர்ருக்குல எங்க ஊர்ல வந்துட்டு ஒரு மிக பெரிய ஒரு கோவில் ஒண்ணு இருக்கு தோழி அங்க பாத்தீங்கன்னா தேர் அது தேரு வந்து போகு தேரு மற்றும் தெ ஆமா அது போன்ற பெரிய பெரிய விசேஷங்களான ஒரு கோவில் அது அதாவது ஆசியாவிலயே மிகப் பெரிய தேர் அப்டின் சொல்லுவாங்க அந்த தேர அது வந் து இப்போ தெப்ப திருவிழா நடந்தது தோழி அதுல வந்து சிறு சிறு கடைகள்ளா போட்ருந்தாங்க இப்போ அங்க போய் பாக்கும்பொழுது ஒரு நல்ல ஒரு பையல்லா மே இருந்தது அதாவது பள்ளிக்கு எடுத்து சொல்லக்கூடிய பையெல்லா பாத்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு எடுத்து செல்ல கூடிய பைகளா பாக்குறது நல்ல நல்ல பையா இருந்தது அதுல ஒரு பைய வாய்ன்ட்டு வந் அ தோழி அததா இப்ப நா குடுத்து விடணு இனிமேட்டுக்கு என்னோட கொழந்தைக்கு வந்து அதுதா சாப்பாட்டு கூட எடுத்துட்டு போறதுக்கு அது இல்லாம நம்ம புத்தகங்களு வச்சு எடுத்துட்டு போற அளவுக்கு ஒரு பையுமே இப்போ வாங்கிட்டு வந்துட்டாங்க தோழி நேத்து தா வாங்கிட்டு வந்தாங்க அவுங்க எனக்கே தெரியாது திடீர்னு வாங்கிட்டு வந்துருக்காங்க ம் அதனால இப்ப அந்த பையெல்லாமே வாங்கியாச்சு இனிமே ஒரே ஒரு இது மட்டுந்தா தோழி வாங்கணு ஒரு தண்ணி பாட்டுல் மட்டு வாங்கணு
ஆன் அது மட்டு ஒரு ஒன்னு பெண்டிங்ல இருக்கு அது மட்டு ஒன்னு வாங்கணும்ன்னு தோழி மத்தபடி எல்லாமே வாங்கியாச்சு
சரி தோழி இப்போ உங்க இப்போ வந் து உங்க க உங்களோட கொழந்தையோட கோடை விடுமுறைய எப்பிடி கழிச்சீங்க அ எங்கயாது வெளில வெளியூர் அழச்சிட்டு போனீங்களா எங்கயாவது கூட்டிட்டு போனீங்களா ஆ அத பத்தி எதாது சொல்லுங்க
அதேது நா எங்கேயுமே போகல தோழி நா வூட்ல தா இருந்த எங்கயு நா போகல
அ எப் எங்க கொழந்த மட்டு அவங்க அத்த வீட்டுக்கு போயிட்டு வந்தாங்க தோழி அ சென்னைக்கு போயிட்டு வந்தாங்க போ போயிட்டு ஒன்ற மாசோ வரைக் கி இருந்துட்டு இப்ப பள்ளி தெறக்கிறதுக்கு நாள் ஆயிருச்சு இல்லையா அதனால இப்ப பள்ளி ளி தெறக்கூடிய இந்த நாட்களுக்கு இங்க வந்திருக்காங்க ஆம் ஆ இ இப்ப வந்து இன்னு இன்னு ஒரு நான்கு நாட்கள்ல பள்ளி திறக்குறாங்க அ இப்பயே பாத் இப்ப அங்க போ றாங்க ஒருமா ஒன்ற மாதோ கிட்டத்தட்ட லீவ்ல இருந்துட்டாங்க அதுனால அவங்களுடை தெல்லா பாத்தீங்க அப்டின்னாக்க இப்போ பனண்டு மணிக்கு ஒரு மணி தூங்கிர்றாங்க காலையில ஒம்போது மணிக்கு எட்டு எட்ர மணிக்கெலா எழுந்திருக்கிறாங்க ஏன்னா பள்ளித்திறக்க கூடிய அந்த நேரத்துலதா இப்ப தூங்கியே அவங்க எழுந்திருக்கிறாங்க இந்த மாரி நாதா அவுங்கள தனா சரியா கொண்டுட்டு வரணு இத்தன மணிக்கு தூங்கணு இத்தன மணிக்கு எழுந்திருக்கணுன்ற அந்த ஒரு ஒரு முறைப்பாட்டுக்கு நா கொண்டுகிட்டு வரணு அப்டி இல்லன்னா பள்ளி தெறந்த நேரங்கள்ல்லா எனக்கு ரொம்ப மிக சிரமமா மாறிரு க்கு நம்ம கால்ல தூக்க வருது களப்பி விட்டு நா களப்பின எனக்கு ஸ்கூல் பண்ணி விட்ணு அப்டிங்கும்போது எனக்கூ ஏ கணவருக்குமே மிகப்பெரிய ஒரு வேலையா மாறிடு நெனைக்கே தோழி
கண்டிப்பா இப்ப வந்து உங்க அ பொண்ணு வந்து வெளியூர் போயிட்டு வந்தாங்கன் சொன்னீங்க அங்க எப்டி அங்க அத்த வீட்லயே இருந்தாங்களா இல்ல வெளியூர் அங்க போய் அங்கயு சு த்தி பாத்தாங்களா அந்த அனுபவ எல்லா எப்டி இருந்துச்சு
ஆமா தோழி இப்ப அவங்க அங்க ஊருக்கு போயிட்டு வந்துருக்காங்க ஒரு வாரத்துக்கு ஒரு மூன்று முறையாவது அவங்க வெளிப்பயணம் போயிருக்காங்க அதாவது அங்க உள்ள பிச்சியா இருக்கட்டும் அப்புறோ அங்க உள்ள பூசா ங்கன் இருக்கட்டும் அ அப் புந்த அந்த விலங்குகள் எல்லா இருக்கோ இல்லை
ம்
அம் ம் அஸ்
ம்
ஸோ ன் சொல்லுவாங்க இல்லையா
உ ஆமாமா ஆமா அங்க வந்து மான் எல்லாமே அங்க பாரு அருகிலேயே இருக்குன்னு சொல்லுவாங்க
ஆமா தோழி மிக அருகாமையிலேயே வந்து சிங்கங்கள்ல்லா பாத்துருக்காங்க மானல்லா தொட்டு பாத்துருக்காங்க தோழி அதெல்லா பாக்கும்பொழுது எனக்கே ஒரு ஆ அதிசயமா இருக்கு அத பாக்கறதுக்கு கேக்குறதுக்குன் ஆக நம்பளு போயிருந்த அந்த மாரிலா பாத்துருக்கலாமேன்னு நெனைக் கவு தோணுது தோழி ஏன்னா நா மானல்லா கிட்டக்க பாத்ததே இல்ல நா பாக்காதெல்லா என் பொண்ணு பாத்துட்டு வந்திருக்கா நல்ல ஜாலியா
ம் பரவாயில்ல அதுவு வந்து ஒரு விதமான பயிற்சி தா சிறிய வயது சிறிய வயதுலேயே வந்து அ நிறைய விஷயங்களை வந்து நம்ப வம் அ படிப்பு புலமை ஏத்திக்காம நம்ம பத்து ஆ பா பாத் த்து கத்துக்கணு அப்டின்னு சொல்லுவாங்க அது மூலியமாவே இது நம்மளுடைய அறிவு வந்து இன்னு மேம்படும்னு சொல்லுவாங்க நமக்கு அந்த ஜென்ரல்லு பொது அறிவு ம் சொல்றாங்களாயா அதுவு இன்னு வந்து மேம்படும் சொல்லுவாங்க இந்த மாரி விஷி ம் இதெல்லா நா பாக்கும்போது
ஆமா கண்டிப்பாதா இப்ப வந்து
இத வந்து வெரைட் புள்ளைங்க நீங்க வந்து உங்க பெ பொண்ணோட இல்லாம உங்களோட சிறிய பொண்ணோட நீங்க அழ அழைச்சு கொண்டு போய்யா அவங்கவளுக்கு இத மாரி இடத்த எல்லா காமிங்க காமிச்சு அவங்களுக்கு வந்து அவங்க ம் அவங்களோட அந்த பொது அறிவு இதையு நீங்க மேம்படுத்தணும்னு நா கண்டிப்பா இந்த நிமிடம் இந்த நேரத்துல கேட்டுக்கிறே அவங்களு ஏன்னா இப்ப உங்க பெரிய பொண்ணு வந்து எல்லா எடத்தையு பாத்துட்டு வந்துட்டாங்க ஆனா உங்க சின்ன பொண்ணு நீங்க இப்ப இங்க இருக்கிறதுனால அவங்க உங்க கூடயே இருக்காங்க அவங்களு இந்த மாதிரியான என் இடங்கள்லா சுத்தி பாக்கணு கண்டிப்பா ஏனா அவங்க வந்து இப்ப இவ் இவங்களுக் கென்னென்ன கெடைக்குதோ அது எல்லாமே வந்து அவங்களுக்கு கெடைக்கணு அத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க
ஆமா தோழி கண்டிப்பா இப்ப வந்துட்டு அம் என்னோட பெரிய மகள் போயிட்டு பாத்துட்டு வந்த மாதிரி என்னோட சின்ன மகளுமே அந்த ஏக்கம் இருக்கு அவளுக்கு அதாவது அவ வந்து ஒரு வீடியோ கால் பண்ணி பேசும் பொழுது இவங்க ஒடனே சொல்லுவாங் நா போகல ஆ நில்லா போகல நில்லா போகல அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிப்பாங்க அந்தந்த ஒரு அந்த குழந்தை தனமான அந்த கோபமு அவளுக்கு வந்திருந்தது இவ நிச்சயமா அவுங்ளையே அழைச்சிகினு இப்ப உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு விவரம் தெரியக்கூடிய வயது இல்ல பாருங்க இப்ப வந்து
ஆ அ
பதினாறு வயது அப்படிங்கும்பொழுது அவங்களுக்கு நல்லாவே ஒரு விபரம் தெரியுது ஆம் என்ன ஏது அப்படின்ற ஒரு நல்ல ஒரு விவரம் தெரியுது ம் எ மாரிதா சின்ன வைஸ் இதுல அவளுக்கு வேணுங்கிறதெல்லா வாங்கி குடுத்துபுட்டு இப்ப எனக்கு அதெல்லா வாங்கி குடுத்திருக்கியே அதெல்லா எனக்கு செஞ்சிருக்கியானு இப்ப கேள்வி கேக்குறாங்க என்னைய அதே மாரி அவங்களு பெரியப் புள்ளை ஆயி நிச்சயமா அந்த கேள்வியெல்லா கேப்பாங்க அதனால ஒரேதிரியா மட் கொஞ்சமா இன்னு ரெண்டு வயசு போகட்டுன்னு ஒரு வயசு ரெண்டு வயசு போகட்டு அப்பயாவது அவள்ட சொல்லி காட்டணு அப்டி நெனச்சிட் ட்ருக்கே இப்ப அழைச்சிட்டு போயி ஒரு எதுவுமே கிடையாது சொல்லிட்டு அழைச்சிட்டு போயி அவங்கள்ட காட்றது
ஆ இல்ல ஏனா இப்ப இவுங்க பேயிட்டு வந்தாங்கனா நா அவுங்க தங்கை இத கண்டிப்பா இத பத்தி சொல்லுவாங்க நா இத பாத்த அத பாத்தனு அது வந்து அவுங்களுக்கு ஒன்ஸ் அவுங்க சிறிய மகளுக்கு வந்து அது வந்து க ஒரு ஏக்கமா போயிடக் கூடாது அதுதா என்னோடைய நெனைப்பு அதனால இவங்களுக் கு என்னென்ன கெடைக்குதோ அது எல்லாமே அவங்களுக் கெடைக்கணு
நிச்சயமா நிச்சயமா அதாவது ஓ நீங்க சொல்ற மாரி பாத்தா எங்களுகு என்ன கெடைக்குது அத்தனையு என்னுடைய பெரிய மகளுக்கு கெடைகணு ஏனா அவுங்களுக் வந்து அந்த ஒரு ஏக்கம் நிச்சயமா வரகூடாது அப்டினுதா நா நெனக்கிறே ஆனாலு தோழி இவங்க ரெண்டு பேரையு வச்சிகிட்டு ஒண்ணுமே பண்ண முடியல தோழி சேட்டையா சேட்ட பண்றாங்க தோழி் அவுங்க இவுங்க அப்டி செய்ய அவுங்க இருங்க அவங்கல புடிச்சி இவங்க அடிக்கிறாங்க இவங்கல கீல்றாங்க அவங்க உதைக்கிறாங்க ஒரு நாலு பாக்கறதுகுள்ளே எனக்கு போது போதுன்னு வருது அதா இவுங்க கிட்ட கத்துறதுலயே எனக் என்னுடைய அந்த தொண்டை பகுதி எல்லா கட்டிகிடுச்சி தோழி தொண்டவலி தலவலி நம்ம வந்து எதோ மேடையில போய் நின்னு போசன நமக் தொண்ட கட்டி போகு பாருங்க அது மாரி எனக்கு தொண்ட கட்டிடு எனா அவஸ்த பட்டு உக்காந்துக்கிற ஒரு ரெண்டு நாளா
அதா சண்டைகே பஞ்சம் இருக்காது அக்கா தங்கைகள் வந்து சேர்ந்தா
ஆமா இது வந்து கை சண்ட நடந்துட் இருக்கு தோழி இப்ப ரெண்டு பேருக்கு வந்து கை சண்ட அப்புற இன்னு கொஞ்ச நாள் போன அப்புறோ கம்பு சண்ட அப்புறோ கரண்டி சண்ட அப்ப இன்னு கொஞ்சோ அவுங்க ஒரு வயது கொஞ்சோ அவுங்களுக் ஒரு வித் சிடு வரும் தோழி இதே வாய் சண்ட தா நடக்கு கை சண்டை எல்லா விட்டு கரண்டி சண்ட கம்பு சண்டை எல்லா விட்டு அடுத்து வாய் சண்ட தா நடக்கு அடுத்து அவங்க அவங்களுடைய ஓ ஒரு வாழ்க்கைகுள்ள போகும் பொழுது இந்த வாய் சண்டையுமிருக்காது கை சண்டையுமிருக் க்கது இவ்ள நேரத்துல நம்ம வீணடித்திட்டமே அப்டின் ஒரு வருத்தத்துல தா இருப்பாங்க ஏனா இவே அந் மாரிதா இப்ப நாலா க்குறே எ நா எங்கக்கா கிட்ட இப்டிதா பொழுதுக்கு சண்ட போடுவனா எங்கம்மா சொல் ல்றாங்க அந்த மாரின் இந்த மாதிரி சண்ட போறாளுங்க அப்டி ஞ்சனா நீ என்ன பண்ணியோ அதுதா அவுளுங்க பண்ணுவாளுங்க நீயு அப்டிதா ஓ அக்காகிட்டலா சண்ட போடுவ நாலா வந்து வாய் சண்ட போட மாட்டனா கம்பு சண்ட தான் போடுவனா அக்காகிட்டலா கம்ப எடுத்து வச்சுட்டு எல்லாத்தையு வெளுத் துபுடுவனா அதத்தா இப்ப இவுங்க ரெண்டு பேரு பண்றாங்க பெருக்கு இவுங்க கொறச்சல்லா அவுங் ங்குளுக்கு இவுங்க கொறச்சல்லங்குற மாரிதா பொழுதுக்கு வந்து சண்ட நடக்குது தோழி
ம் இப்ப ஒங்க சிறிய மகளுக்கு வந்து பா பள்ளி சேக்கும் நேரம் வந்து விட்டதா இல்ல ஏ இன்னும் ஒரு வருடம் இல்ல இரண்டு வருடம் கழித்து சேர்க்க வேண்டுமா அதை பத்தி எதும் தெரியுமா
ஆமாந்தோழி இப்ப அவுங்குளுக்கு வந்து மூணு வய்சு இப்ப மூணு வய்சு இன்னு ஆகல மூணு வய்சு ஆக போகுது ஆனா அவுங்க வந்து பள்ளி போறதுல இங் ரொம்ப ஆர்வமாருக்குறாங்க இப்ப பாத்தீங்கன்னா அவுங் பெரிய பொண்ணுக்கு பேகு வாங்கி வந்துருக்காங்க பை வாங்கிட்டு வந்துட்டாங்க அந்த பைய பாத்ததுலேந்து இவுங்க நேத்துலேந்து என்ன சொல்றாங்க நிலாவுக்கு பையில்ல நிலாவுக்கு பையில்ல அப்டின் சொல்லி ரொம்ப வருத்தத்தோட சொல்றாங்க நிலாவு ஸ்கூல் நிலாவுக்கு பையி வேணுன் சொல்லி அது கேக்கும் போது எனக்கே கொஞ்சோ கஷ்டமாருக்கு அதுனால எங்க அக்கா கிட்ட சொல்லிட்ருக்கும்போது எங்க அக்கா சொன்னாங்க நா நிலாவுக்கு ஒரு சின்ன பை வாங்கிட் வந்து குடிக்குறே அப்டின் சொல்ட்டு சொல்லிருக்காங்க ஏனா எங்க அக்கா புள்ளங்க பை இன்னு வாங்க போனு பையி இப்ப பையி இன்னு வாங்கல அதோட சேத்து நிலாக் அது ஒரு உதவி தான இப்போ போயி அவள பள்ளிக்கூடத்துல சே சேக்குற ஒரு ம் சூழ்நெலைல இல்ல தோ இல்ல தோழி அது இப்ப இருவதாயிருபா முப்பதாயிருபா ச கொண்டி கட்டிதா அவுள சேக்கணு அ இப்ப அந்த நெலமைல இப்ப இல்ல அதுனால பாத்துட்டு அப்பறமா சேக்கலா அப்டின்ருக்கோ தோழி நன்றி தோழி மீண்டும் அடுத்த அழைப்புல பேசலா
நன்றி தோழி அ